கேக்குதா ஹலோ கேக்குதா ஆ நல்லா கேக்கு
ஆ கேக்குது சொல்லுங்க ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
இப்ப நம்ம வந்து ஆ இந்த மாதிரி விவசாயம் பத்தி பேசிட்ருந்தோ இல்லையா
ஆமா
ஆ அதுல இப்ப விவசாயிகளுக்கு மட்டும் கூட பாதிப்பு கெடையாது நம்மள மாரி சாதாரண மக்களு பாதிக்கப்படுறாங்க எப்டி தெரியுமா
சொல்லுங்க
ஆ எப்டின்னா இப்ப வந்துட்டு விவசாயிகள் கிட்ட வந்துட்டு ஆ மொத்த விலைக்கு வா ங்கி ஆ அதிகப்படியான விலைக்கு வந்துட்டு கடைகள்ல விக்கிறாங்க இதுனால என்ன ஆகுதுன்னா விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படுது அதே சமயம் நம்மளுக் குமே வந்துட்டு விலைவாசி உயர்வுனால மக்கள் ரொம்பவு திண்டாடுறாங்க
அதுவு சரிதா ஆனா அத எப்டி கொறைக்கிறது இல்லாட்டி அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா
அதுக்கு தீர்வு உண்மையா மொதல்ல வந்து விவசாயிகளோட பிரச்சனைய தீர்க்கணுன்னா விவசாயிகளுக்கு வந்துட்டு அவுங்க விளைவிக்கிறதுக்கான உரிய விலைய குடுக்கணு
அப்பறோ
அப்பறோ அத சரியான விலைக்கு விக்கணு அதிக விலைக்கு விக்காம ஆ எல்லா பொருட்களும் மக்களுக்கு மலிவான விலைல கெடைக்கிற மாதிரி அப்ப என்ன பண்ணனு ன்னா நெறையா சாகுபடி பண்ணணு அப்ப நெறையா விவசாயம் பண்ணணு அப்ப விவசாயிகளு அதிக மாவாங்க விவசாயமு அதிகமாகு அவங்களுக்கு தேவையான ஆதாரமு கெடைக்கு நம்மளுக்கு விலைவாசி கம்மி ஆகு
அதெல்லா சரிதாங்க நா இப்போ ஒரு கேள்வி கேக்கே அது வந்துட்டு சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரில
ம் கேளுங்க
விவசாயிகள்தா விவசாயம் பண்ணணுன்னு நெனைக்கிறவங்க இப்ப ரொம்ப கம்மியாயிட்டே வராங்கன்தா எனக்கு தோணுது ஏன்னா எல்லாருமே படிக்கணு படிச்சாதா இப்ப வந்துட்டு வேலை வேலை கெடைச்சாதா திருமணம் திருமணம் செஞ்சாதா குடும்பம் குடும்பம் ம் இருந்தாதா அடுத்த தலைமுறை அப்டின்னு இப்ப காலம் மாறுனனால விவசாயத்தை இப்ப இளைஞர்கள் கையில எடுக்குறதுக்கே பயப்ப ட்றாங்க அப்டிங்கிறப்போ விவசாயத்த எப்டிங்க வளர்த்துற முடியு இந்த விஷயத்த வச்சி சொல்லுங்க
அதா நா இப்ப என்ன சொல்றனா இப்பொ வந்துட்டு நீங்க நா சாதார்ணமா ஒரு அ ஆ தொழிற்சாலையில போய் வேல பாத்தீங்க அப்பின்னா கூட உங்களுக்கு சம்பளம் குறைவா தா கிடைக்கிது இப் இப்ப நம்ம படிக்கிற படிப்புக்கான சம்பளம் கெடைக்கிறதில்ல நா சொல்றது சரிதான
கண்டிப்பா இப்ப நம்ம படிக்கிற வேலையே நம்ம செய்றதில்ல அப்படிதா இந்த காலங்கள் இப்ப போயிட்ரு
இப்ப என்னன்னா இதுனால என்னாஹும்னா இப்பொ வந்து நல்லா படிச்சீ ஒரு நல்ல தொழிற்சாலையில வேல பாக்குறவ வந்துட்டு பணக்காரங் கடையாது ஒருத்த வந்துட்டு எவ்வளோ நிலம் வச்சிருக்கானோ எவ்வளோ விவசாயம் பண்றானோ அவந்தா இப்ப பணக்கார அதே வ அ எவ்வளோ உங்களுக்கு நெலம் இருக்குதோ அத விக்கெக் கூடாது அந்த நிலத்த வச்சிருங்க அ இது பிற்காலத்துல உதவூன் நெறைய பேர் இப்ப சொல்ல ஆரம்பிஷ்ட்டாங்க நெறைய பேர் வந்துட்டு நில லம் வாங்கி அதுல சாகுபடி பண்றதுல பழைய மாதிரி கொஞ்சொ எறங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கான விழிப் புணர்வு வந்து கொஞ்சொ உருவாஹ ஆரம்பிச்சிருக்கு இதப் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
நீங்க சொல்றதெல்லா சரிதாங்க நெலத்த வச்சிக்கிறது வந்து நொம்ப நல்ல விஷ்யோனு ந றைய பேர் சொல்றாங்க நறைய பேர் அத வ விவசாயத்துக்காண் செய்றாங்க ஆனா நறைய பேரு எதுக்காண்டி எதுக்காண்டி முக்கியமா பாக்குறாங்கனா இத மாரி நம்ம சொன்னோமே காடுகள அழிச்சிட்டு வராங்க ம வீடு கட்றதுக்காண்டி அப்டின்ட்டு அப்டிங்கிறப்போ ஒ ஒரு காலத்துல நிலங்கள் இல்லாதவங்களுக்கு ரொம்ப எடஞ்சலா இருக்கும் இதே நிலங்கள் வாங்கி வெச்சவங்களுக்கு ரொம் ரொம்ப நல்லதா போயிரு வீடு கட்டிக்கிட்லா இல்லாட்டி வெவசாயமும் பண்ணிக்கிட்லா இதுல தொழிற்சாலைகள் இத கட்றதுக் கூட நறைய பேரு அந்த விளைநிலங்கள வாங்குறக்கு ரொம்ப முற்படுவாங்க ஆஹையால் இத வந்து எப்புடி போவுங்குறது இந்த நவீன தொழில்நுட்பொ இப்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்ற இந்த காலத்துக் கட்டத்துல ரொம்பவே கணிக்க முடியாத ஒரு விஷயமா தா இனி அமையப் போவுது
ம் ஆமா சரியா சொன்னீங்க என்னன்னா வருங்காலத்துல என்ன வேணா மாறலா இப்ப நம்ம வா வாங்கி போட்ற நிலத்தோட விலை வந்துட்டு இன்னு ஒரு பத்து வருடம் கழித்து பல மடங்கு அ அதிகமாஹு அதனால நம்பளுக்கு எப்டி பாத்தாலு ஒரு நல்ல விஷ் யந்தா நிலம் நறைய வாங்கி போட்றது விவசாயம் பண்றது அதுவு இல்லாம இப்ப இளைய தலைமுறைகள்ல நறைய பேரு வந்துட்டு விவசாயத்து மேல வந்து கொஞ்சோ ஈடுபாடு காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க
நறைய பேரு ஈடுபாடு காட்ட ஆரம்பிச்சாலுமே இங்க விவசாயம் அழியிறது மட்டு நிக்க மாட்டீங்கீங்க அதுதா உண்ம ஏன்னா அழியிற காலக்கட்டோங்குற இந்த காலக்கட்டத்துல நறைய பேர் விவசாயத்த காப்பாத்தணும் முன்பட்ற இந்த தேவைகள் மொதல்லயே நிறைவேற்றப்பட்ருந்தா இந்த விவசாயோ அழியாது அழித் அழிச்ச நம்மளேயே மறுப்டியு விவசாயொ வேணும்னு சொல்றது வந்து நாயமற்ற செயலாதா இருந்தாலு ஒலகத்தோடைய தேவை அதுதாங்குறப்போ நம்ம அதப் பண்றோ ஆனா இன்னு வெவசாயொ அப்புன்னா ஏ பாதுகாத்த பாதுகாக்கப்பட்லாட்டீ ஏ பாதுகாக்கப்படலனா அது வந்துட்டு நறைய பேர் இன்னு மனசு வெக்காததுதா அவங்க இ ப்போ மனசு வெக்கணும்னா அதுக்கு மக்கள் என்ன பண்ணனு மொத்த மக்களுமே தன்னோடைய வேலை உண்டு தா உண்டுன் தாங்க பாத்துட்டு போவாங்க நறைய மக் இளைஞர்கள் வ இப்போ வந்து விவசாயத்து மேல ஈடுபாட்டு காட்ட ஆரம்பிச்சிருக்லா அது வந்துட்டு எத்தன காலம் நீடிக்குன் நீங்க நெனைக்கிறீங்க
ம் ஆமா சரியாதா சொன்னீங்க இப்ப இத வந்துட்டு வேற ஏதாது வழி இருக்கா
வேற வழிகள் பாத்தம்னா நம்மளால இத பெத்தி பேசதா முடியுங்க இதுதா எனக்கு தெரிஞ்ச வழி பேசுறது மக்களிடையே கொண்டு வந்து சொல்றது அப்றோ விவசாயோ அழிய கூடாதுன்ட்டு நம்ம பாதுகா க்க பயன்படுத்திற எல்லாமே ஓர்ளவு நல்லதுதா ஆனா இது வந்துட்டு இந்த மக்கள விட மேம் படறது முக்கியமா மேம்படணும்னா அது வந்துட்டு பெரிய ஆள்களால முடியு இந்த பெரியாள்களுடைய செயல்கள் வந்துட்டு எப்டின்னா ஒரு விஷ்யோ அழிஞ்ச உடனே அத மறுபடி தீர்வ் குடுத்து மறுபடி புதுசா பிறப்பிக்கிறதுதா நெறைய பேருடைய வேலையாவு இருக்கு இப்ப இந்த விவசாயோ நா சொல்ற மாரிதா இந்த விவசாயோ அழிஞ்சா லுமே வேறு வழிய கண்டிப்பா வெச்சிருப்பாங்க மக்கள் வந்துட்டு இப்ப வந்துட்டு விவசாயத்த மட்டுமே நம்பி சாப்பாடு சாப்பட்றதில்லயே நெறைய விஷ்யங்கள் நெறைய ரோட்டோர கடைகள்ல வெளய இது செய்யறது எல்லாமே அப்டி பாத்தம்னாலு அதுவு விவசாயத்னால வந்ததுதா மிளகா பொடி எடுத்துக்குவோ அதுவு விவசாயத்னால வந்ததுதா நெறைய விஷயங்கள் எல்லாமே சாப்பட்ற பொருட்கள் எல்லாமே விவசாயத்னால வந்திருந்தாலு கலப்படங்கள் வந்துட்டு அத வந்துட்டு செயற்கையானதா மாத்துது கலப்படங்கள வந்துட்டு அத முற்றிலுமா ரொம்ப கேடு விளைவிக்க கூடியதாவு மாத்திக்கிட்டுருக்கு அப்படிங்கற வகையில இந்த விவசாயோ வந்துட்டு காப்பாத்தப்படு அதுவு தன்னுடைய தேவைய வந்துட்டு அதிகரிக்கும்போது அதனால விவசாயோ அழியும்லா நா சொல்ல வரல விவசாயோ கண்டிப்பா அழியாது ஏனா அதோடைய தேவை இந்த ஒலகத்க்கு எப்போமே வேணு
ஆமா நீங்க சொல்றது கரெக்ட்டு தா என்னன்னா வந்துட்டு இப்போ நம்ம ஒரு விஷயோ நமக்கு வந் துட்டு பற்றாக்குறை ஏற்படும் போது தா அது மேல வந்துட்டு கவனம் செலுத்த ஆரம்பிப்போ அதே மாரி தா இன்னு கொஞ்ச காலம் போனா இந்த மாத்ரி விவசாயத்தோட விவசாயிகள் விவசாயம் விவசாய நிலங்கள் அரிசி பருப்பு இதோட விலைகள்ல்லா அதிகமாகறப்போ அதே சமயோ அதோட அளவு வந்துட்டு கொறையிறப்பமு என்னாகுனா பற்றாக்குறை ஏற்படு இந்த மாரி பற்றா க்குறை ஏற்பட்றப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்கனா திரும்பவு வந்துட்டு எதனால பற்றாக்குறை ஏற்படுது சொ ல்லி ஆ பட் விவசாயத்து மேல கவனோ செலுத்த ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறப்போ இன்னொரு ப த்து வருடம் கழிச்சி விவசாயம்ங்கிறது மீண்டும் தலை தூக்கு ஆனா என்னன்னா அது அது வரைக்கு கொண்டு போகாம பற்றாக்குறை ஆகி அவ்ளோக்கு கொண்டு போகாம நம்ம இப்பத்துலருந்து கொஞ்ச கொஞ்சமா விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆரம்பிச்சி இப்பத்துருந்தே நம்ம வந்துட் டு இதெல்லா த செய்ய ஆரம்பிச்சோ விவசாய விவசாயம் மேல வந்துட்டு ஈடுபாடு காட்ட ஆரம்பிச்ச ம்னா இந்த பற்றாக்குறை ஏற்பட்றதுகான வாய்ப்பு வந்து குறையு ஒரு விஷ் யோ அழியிற நெலமைக்கு வந்ததுக்கப்றோ அத காப்பாத்துறத விட அத அழியாம பாத்துக்கிறது வந்துட்டு ரொம்பவ்மே முக்கியமான ஒன்னு இதுக்கு என்ன வேணும்னா விழிப்புணர்வு மக்களுக்கு வந்துட்டு விவசாயத்து மேல ஆர்வமு வேணு உதாரணத்துக்கு இப்ப அதுக்குன்னு விவ சாயோ நெலோ வாங்கி அத உழுது களை பறிச்சி அத வந்துட்டு நெல் விளைச்சி அப்டிலா பண்ணணு இல்ல நம்ம வீட்லியே வந்துட்டு சின்ன சின்ன காய்கறிகள் நட்டு வச்சு நம்மளோட தேவைக்காகாவது அத ஆ சின்ன சின்ன காய் கறிகள் வளக்க ஆரம்பிக்கலா இந்த மாரி பெரிய நெல வச்சுருக்கவுங்க அரிசி பருப்பெல்லா போடலா மத்தபடி சின்னமா நம்ம வீட்டு பக்கத்துல இருக் ஆ கொஞ்ச நாளா நம்ம வீட்லயே கொஞ்ச தோட்ட மாரி உருவாக்கி தக்காளி வெங்காயம் கத் திரிக்கா அந்த மாரி பயிரிட்டோம்னா விலை நிலங் அந்த விலை வந்துட்டு கொஞ் கொஞ்ச கட்டுப்படியா இருக்கு இல்லையா அதிகமான அளவு போவாது இல்லையா அததா நா சொன்
கண்டிப்பா கண்டிப்பா ஆனா நீங்க சொல்றது வந்துட்டு கிட்டத்தட்ட நா சொன்ன மாரி ஒரு மறுவாழ்வுதா விவசாயத்துக்கே தவிர்த்து விவசாயத்த காப்பா காப்பாத்தக்கூடிய விஷயங்கள் கெடையாது விவசாயத்த காப்பாத்தக்கூடிய விஷயங்கள்னு பாத்தா இந்த உலகத்துல ஏகப்பட்டது இருக்கு மொதோ விஷய நீங்க மரங்கள வெட்டலாட்டி மழ பெய்யும் மழ பேஞ்சா விவசாயத்துக்கு தண்ணி கெடைக்கு அதுவு ஒரு அதுவு ஒரு மேம்பாடு அப்புற ரெண்டாவது விஷயம் நீங்க நெயிலிப்பைகள் இத மாரி கண்ட கண்ட ப்பைகள நம்ம மண்ல போட்றது நிப்பாட்னாலே போது அது வந்து ட்டு மண்ணு வந்துட்டு மறுபடி தன்னுடைய விவசாய தன்மையையு மழை நீர உறிஞ்சக்கூடிய தன்மைய மேம்படுத்தும் அது ஒரு விஷயமா இருக்கு மூன்றாது விஷயம் தேவைக்கு ஏத்தது விவசாயிக்கு கெடைக்கணு அதாவது தன்னுடைய வேலைக் க்கேத்த கூலி இந்த மூணு விஷியங்கள் நெஜமாவே திருத்தப்பட்டதுனா இந்த மூணு விஷயங்கள் மட்டுமே தத்தப்பட்டதுனா விவசாய அழியாது விவசாயம் நம்மளதா காப்பாத் அத காப்பாத்துறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் இந்த மூணு மட்டுந்தா
சரியா சொன்னீங்க இப் இப்ப வந்து நா எனக்கு ஒரு மு முக்கியமான வேல இருக்கு நா அந்த வேலைய முடிச்சுட்டு வந்துட்டு நா உங்களுக்கு கூப்புட்ற
கொஞ்ச சத்தமா பேசுங்க
எனக்கு ஒரு முக்கியமான வேல வந்துரு க்கு அந்த வேலைய முடிச்சுட்டு வந்து நா பேசுற வக்கிற இப்போ
ஆ சேரி சேரி சேரி வச்சிற